ஹலோ ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க மேம் நல்லா இருக்கீங்களா மேம்
ம் நா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி நல்லா இருக்கீங்களா
ஆ எல்லாம் நல்லா இருக்கும் மேம் சாப் சாப்ட்டாச்சு மேம்
ம் என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழம
வெள்ளிக்கிழமல்லாம் ஒரு ஸ்பேஷலும் இருக்காது மேம் நார்மல் தான்
ம் சாம்பார் சாதம் ஸ்பெஷல் தான வெள்ளிக்கிழமனாலே ம் ம் செரி செரி நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நாங்க டிகிரி முடிச்சிருக்கோம் மேம்
ஆ டிகிரி முடிச்சுட்டு ஒர்க் பண்றீங்களா
ஆமா மேம் ஒர்க் பன்னுரன் மேம்
ஆ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆ செரி நான் இப்ப தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம் பல் இப்பலா ஒர்க் பண்ணல வீட்லதான் இருக்கேன் அவரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்லிட்டாரு அதனாலா அந்த வீட்லதா இருக்கே வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்கே ஹலோ கேக்குதாங்க ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா மேடம் உங்களுக்கு ஒன்னுமே கேக்கலய ஹலோ
ஆ மம் கேக்குதுங்ளா ம
ஆ கேக்குது ஏ இவ்வளோ நேரோ கேக்கலா உங்க கால்
இல்ல மம் அது எதோ டவர் இஸ்யூ போல டவர் இஷ்ல ஒரு செகெண்ட் கால் வந்துருச்சு அதனாலதா கொஞ்சோ இஷ்யூ ஆய்டுச்சு
அ சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க கொழந்தைங்க இல்லங்க மம் எனக்கு
ஓகே மம்
கொழந்தைங்க இல்ல நானு ஹஸ்பண்ட் மட்டுந்தா இருக்கோ வீட்ல உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க இரு
ஒரு பைய மம் லெவன்த்து மம்
சேரி சே லெவன்து போறாங்க சேரி ஸ்கூல்ல ஸ்கூல்ல ஸ்டூட்ஸ் எல்லா எப்டி இருப்பாங்கன் தெரிமா உங்களுக்
ஐயோ ஸ்கூல்ல பசங்கதா பெரிய இதா இருக்கு எல்லாத்தையு ஸ்கூல்க்கு அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்கு மம்
ஆமாங்க ம்
நா இப்ப டேலி பாக்குறது இப்ப இப்பதான ஸ்கூல் ஸ்டாட் ஆய்ருக்கு மம் அதனால கேஜி பசங்க போறதெல்ல பாத்தா அவ்ளோ கஷ்டமா இருக்குங்க
ம் ம் ம் ஆமா பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு ஸ்கூல் ஃபுல்லா ஒரே ஜேஜேன்ருக்கு
ஆமா பேரண்ட்டு டெய்லி வந்து கூட்டிட்டு போ போவாங்களாமா அப்புற ஆ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் ஆ
கொண்டந்து விடும்போது பசங்க அழுதுகிட் டே வருவாங்க ஒரு ஒரு ஒன் வீக் ஒன் வீக் அ ஒன் வீக் அழுவாங்க அப்ப அவங்களே டீச்சர்ஸ்கு ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க
அ ஒன் வீக்குக்கு பேரனஸ் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறோ கூட்டிட் போகற மாரி சொல்லிருக்காங்க மம்
ஆ
அப்புற வந்து அவங்க செட் ஆயிருவாங்க மா
அதா டீச்சர்ஸோடயே செட் ஆயிருவாங்க நாங்களு ஸ்கூல்ல இருக்கும்போதுலா பாத்திருக்கே பிள்ளைங்கலா மம் எங்க வீட்ல எங்க அம்மா உங்களுக் கு இது குடுத்து உட்டாங்க சாக்லேட் குடுத்து உட்டாங்க அப்டின்னு சொல்றது வீட்ல போயி எங்க மேமுக்கு வந்து இன்னைக்கு இது குடுங்க செஞ்சு குடுங்க அப்டின் சொல்லி கம்பல் பண்ணி வாங்கிட்டு வர்றது அந்த மாரிலா பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்க தான நம்மளுக்கு என்ன தெரியு
ஆமாமா அவங்களுக்கு டீச்சர்ஸ்ச புடிச்சிருதுன்னா போதுமே
அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸசா இருந்தா போது அவங்க அப்டியே ரொம்ப அட்ரக்டிவா இருப்பாங்க அந்த ப அந்த மம் மேல
ஆமாங்கமா
ம்
அப்புற டெய்லி அந்த க்ளஸஸ்ல நாங்க பாத்து இந்த பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து க்ளஸ் ரூம்ல டி வி இருக்கு மம்
ஆ ஆ டி
இப்ப ஒன் ஆ டிவிஆஸ்ஸுனஸ் அவங்க போனதுமே என்ன பண்ணி விட்டுறாங்க பசங்களுக் கிண்டா பிளே இதெல்லா போட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க டிவி ல நம்ம வீட்ல டிவி ல பாக்குற அந்த கார்டூன் ஃபிலிம் அந்த மாரி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைம்ஸ்ஸு
சொல்லுங்க சொல்லுங்க
அந்த மாதிரி எல்லா போட ஆரம்பிக்கு அவங்க டிவி பாத்தே இது வீட்ல இருக்கிற ஃபீல் வந்துடு மேம் அவங்களுக்கு
ம் ஆமா அதனால கொஞ்சோ நல்லா ஆ கொஞ்சோ என்ஜாயா பண்ணுவாங்க கொஞ்சோ அதுல கொஞ்சோ அட்டென்டிவா இருப்பாங்க
இருக்குற அந்த ஃபீல் வந்து பக்கத்து ஃபிரண்டஸ் எல்லாத்தையு ஃபிரெண்ட் ஆயி டிவி பாக்க ஆரம்பச்சிருவாங்க
ஆ ஆரம்பிச்சிருவாங்க படிக்கிறது ஈஸியா வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க எந்த ஒரு இத காட்னாலு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிருவாங்க
அது இப்போ இப்போதைக்கு அஸ் வந்து ஸிப்போ ஒன் மந்த் தான அதனால சப்ஜெக்ட் வைஸா போட மாட்டாங்களாமா மேம்
இப்ப மச்சுமா காமனால்ல காமனா போடுவாங்க ரைம்ஸ்ஸு எதா ஃபுல்லா ஆ கார்ட்டுன்ஸ் ம்
ஐ சி ஜே இந்த மாரி போட்டுவுட்டு அவங்க ஸ்கூலுக்கு வரணும்ன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துருவாங்க மேம்
ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லா வந்து ஆ லைவாவே காட்றாங்கல்ல பட்டி இது வாட்டிஸ் திஸ் அப்டின்னுலா சொல்லி காட்டி அதுவு ஸ்டார்ட்டிங்ல பேசிக் சோ காமனா சொல்றதுதான
ஆமா டிவில பாக்கு போது அப்றோ டீச்சர் சொல்லி குடுக்கு போது நல்லா இன்ட்ரஸ்ட் அதனாலயே போக ஸ்கூல் போகணுன் தோண ஆரம்பிச்சிரு அவங்களுக்கு
பிள்ளைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வந்துருவாங்க முன்னாடியெல்லா பிள்ளைங்களுக்கு வந்து போர்டல ச ஸ்லேட்டெடு சாக் பீஸ் எடு உக்காந்து எழுது அப்டின் சொல்ற போது பிள்ளைங்க போற கொஞ்சோ கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து கொஞ்சோ எல்லாமே அவங்க லைவாவே பாத்து தெரிஞ்சுக்கிறனால வரக்கு இன்ட்ரஸ்ட்டா வறாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு
அவ்வளவுக் நா வந்ததே நெறய ஃபிரெண்ட்ஸ் கெடச்சிருவாங்க எங்க ஸ்கூல்ல டிவி இல்லன்னு இது காமிச்சாங்க எங்க மேம் என எப்டி பண்ணாங்க அப்டி இந்த ஒரு வார அ ஒன் மந்த்ன்றது நல்லா செட் ஆயிருவாங்கா
சின்ன குழந்தைகளுக்கு சரி அதுவே பெரிய பசங்களுக்குமே ஒரு கொஸ்டின் வந்து இப்ப சயின்ஸ்ன் எடுத்துக்கிட்டீங்னா ஒரு பிரெயின பத்தி நம்ம டரி ட அதாவது நமக்கு ஓரலா சொல்றத விட லைவா போட்டு காட்னனா அவங்க ஈஸியா மனசுல அவங்க மனசு பதிஞ்சிருது அவங்க அப்டியே ஈஸ் ஆ அது ஈஸியா பதிஞ்சு அவங்க வந்து எப்பயுமே மறக்காத அளவுக்கு அந்த பாட்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க
ஆமா மேம் இங்க ஒரு கம்பெனிலருந்து வந்து இன்சர்ட் பண்ணி குடுத்துருவாங்க மேம் லெசன்ஸ் என்னனனு
அவங்க வந்து அத லைவா டிவிலயே அந்த ஸ்மார்ட் போர்ட்லயே எல்லாமே பாத்துக்கலா மேம் டீச்சர்ஸ் வந்து அங்கயே போய் கிளாஸ் எடுக்கணுமாமா
ஓக்காந்து மனப்பாட பண்ணிக்கிட்ருக்கனு
ஆ ஆன் ஸ்கிரீன் இப்ப பசங்களுக்கு வந்து அது டச் டச் ஸ்கிரீன் அது போய் தொடணு வெவர் அவங்களுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா அத போய் தொடணுன்றதுக்காவே ஆன்சர் சொல்ல வருவாங்க
ஆ அந்த ஸ்க்ரீன்ல வர்றத பாத்தாலே அவங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து அப்டி செட் ஆய்ருது
ஆ செட் ஆய்ருதி ஆ இன்னொன்னு அந்த ஸ்கிரீன் அவுங்க போய் டச் பண்ணணுன்றதுக்காகவே நம்ப கொஸ்டின் அதுல போட்டோமுன்னா அந்த அந்த ஸ்கிரீன டச் பண்ணு நானு அந்த டி விய தொடணுன்றதுக்காக அவுங்களுக்கு ஆன்சர் தெரிலேனாலு எந்துருச்சு முன்னாடி வர ஆரம்பிச்சுருவாங்க
ஆ ஆமாங்க ஆமா
அவுங்களுக்கு வந்து அது என்னாய்ருது அந்த முன்னாடி வர அந்த டேலண்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துறுதுமா அவ் ஆன்சர் தெரியாது எனக்கு கிளாஸ்ல கொஸ்டின் கேட்டா எந்திரிக்க மாட்டாங்க
நா படிக்கும் போது அதே மாரிதா புக்ல வந்து பாத்து ஒரு கொஸ்டின் மனப்பாடம் பண்றத விட இப்டி நமக்கு வந்து ஒ போர்டலயே ஒரு சார் வந்து வரைஞ்சு போட்டு இப்டி இப்டின் சொல்லிட்டாரு அப்டின்னா நம்ம அந்த கொஸ்டின படிக்கவே வேணா அப்டியே அந்த பாட்ஸ் அந்த படத்த வச்சு அப்டி டக்கு டக்கு டக்குன்னு எழுதிற்லா நம்ம நா அது மாரி நெறைய பண்ணிருக்கே நா என்னோட லைவாவே நா பண்ணிருக்கே மேம்
ஓ பரவால்ல இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்ல மேம் எல்லா புக்ஸு புக்ஸு புக்ஸு படி ப்பு படிப்பு படிப்பு டெஸ்ட்டு
ஹேராப் வறஞ்சு போட்டு வாரா அதுலருந்து அப்டியே ஒ ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒண்ணா சொல்லிருவாரு ஒரு பாட்ஸ் இது இப்டி இது இப்டி இது இப்டின் சொல்லும் போது நம்ம புக்க படிக்கவே தேவையில்ல அப்டியே ஆமா அது அப்டியே நம்ம எழுதிர்லா படிக்கவே தே வனப்பாடமே பண்ண தேவையில்ல அந்த பா அந்த படத்த வச்சே அப்டியே ஃபுல்லா எழுதிர்ல அவெ அந்த அளவுக்கு இ இப்பல்லா யாரு நடத்றது கெடையாது
ஆமாங்க இப்ப எல்லாமே டெஸ்ட்டு டெஸ்ட்டு போட் படி படி படி
ஆமா புக்கு எல்லாமே புக்ல மனப்படம் பண்ணி புக்லயே பண்ணு பண்ணு அப்டின்றாங்க ஆனா ஒரு சிலர் புக் புக்ல மனப்பாடம் பண்ணி எழுதுறவங்களு இருக்காங்க ஒரு சிலர் வந்து அவுங்களா ஓன்னா ஓனாவே வந்து தெருஞ்சுக்கிட்டு எழுதுறவங்களு இருக்காங்க ஸ்டூடன்ஸு நெறைய டைப் இருக்காங்க ஸ்டூடன்ஸ்ல கேக்குதாங்க கேக்குதா ஹலோ இப்ப கேக்குதாங்க ஹலோ லையன்ல இருக்கீங்களா லையன்ல இருக்கீங்களா ஒங்களுக்கு டவர் ப்ராப்ளம் இருக்கா
ஹலோ
ஆ கேக்குதாங்க
ஆ கேக்குது மேம்
ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க
எங்க எல்லாருக்குமே வெளையாட்றது கம்மி ஆயி போச்சு எல்லாமே ஸ்பெஷல் கிளாஸு அந்த மாரி போனதுனால எல்லா ஸ்டடி மைண்டாவே போயிட்டு இருக்காங்க மேம்
ஆமாமா ஃபுல்லா இப்ப ஆமா இப்ப மேக்சிமம் ஸ்கூலுக் வந்தவோனே கொஞ்ச நேர பிரேக் எடுத்துட்டு அப்டியே டியூஷன் போறது இப்ப கொஞ்ச மிஷின் லைஃப் மாரிதா அவுங்களுக் பிள்ளைங்களுக்கு இப்ப சேஞ்ச் ஆயிறுச்சு
என்ன எல்லாமே இப்போ போர்டு எக்ஸாமு வரும்போது மார்க்குக்கா வேண்
ஆமா ஆமா மார்க்குக்காக தா எல்லாமே பண்றாங்க ஆனா ஒரு சிலர் வந்து மார்க் வாங்காட்னாலு நாலேஜ் இருக்கு பசங்களுக்கு மார்க் வாங்குன பிள்ளைங்களுக்கு நாலேஜ் இருக்காது ம்
ஆ ஒரு சில ஸ்கூல்ல அது கெடைக்கு ஒரு ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல வந்து மார்க்கு மார்க்கு கம்பாரிஷன் இப்ப அந்த ஸ்கூலு ஃபஸ்ட் ட்டு வந்துரு நம்ப ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துரு இந்த மாரி இதுல வந்து க்ளாசஸ்ஸு எயிட் ஓ க்ளாக்கு
புள்ளைங்கள போட்டு டார்ச்சர் பண்றது
க்ளாஸஸ் வச்சு படி படி படின்னு டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்டுன்னு அப்டி ஒரு சைட்ல போயிட்ருப்பாங்கங்க அ பாவோ பசங்க ஹையர் க்ளாஸ் போனாலு பாவோ எங்க இருந்தாலு பாவோ அந்த நடுல இருக்குற இந்த பசங்க தா
ஆ நைன்த் வந்துட்டாலே போது அவுங்கள லைஃப் இப்ப வந்து கொஞ்ச ரெண்டுற வருஷத்துக்கு ஒத்தி வச்சிர்னு அவுங்க ஆஸ் அவுங்களோட ஆசைகல ஃபுல்லா
டுவல்த்து நாலு வர்ஷோ
கஷ்டப்படு ஆனா கஷ்டப்பட்டா அவுங்களுக்கு பலன் இருக்குல பின்னாடி அவுங்களுக்கு வந்து நல்ல லைஃப் இருக்குல்ல அத வந்து அத வந்து யோசிச்சாங்கன்னா ஸ்டூடன்ஸ் வந்து ஆ படிச்சு ஸ்ரெயின் பண்ணி படிச்சு வந்துருவாங்க நம்ம லைஃப் நல்லா இருக்கு ரெண்டு வர்ஷோ கஷ்டப் பட்டம்னா
ஆமா மேம் அத புரிஞ்சுகிட்டவுங்க அதயே ஃபாலோ பண்ணுவாங்க மேம் இப்ப எங்களுக்காக தா எனக்கு தா மார்க் க்கு நா நல்லா இருக்கணுன் தா சொல்றாங்க அந்த மாரி புரிஞ்சவங்க ப்ரச்சன இருக்காது மேம்
ஆமா ஆமா
புரியாத ஆ ஐயோ இந்த மேடம் டார்ச்சர் பண்றாங்க அந்த ஸ்கூ ஆ அந்த ஸ்கூலுக்கு போன க்ளாஸே வெப்பாங்க ஏ வெக்கிறாங்கன்றது அவுங்களுக்கு
யோசிக்க மாட்டாங்க நம்ம நல்லதுக்கு தா செய் றாங்க நம்ம படிச்சா நம்ம பின்னாடி லைஃப் நல்லா இருக்கு அப்டின்றத யோச்
ம் அது பேரண்ட்ஸே இப்ப ஒரு ஸ்கூல் மாத்துனா அந்த பசங்களுக்கு வந்து அவ்ளோ கோவம் வருது மேம் நீ எனக்கு புடிக் காத ஸ்கூல் நம்ம வந்து பெஸ்ட் ஸ்கூல் இது மார்க் எதுல கெடைக்கு பையே எப்புட்ருப்பான் தா பாக்குறாங்க ஆனா இந்த பசங்களுக்கு என்ன ஆயிருது இங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ இருக்காங்க இங்க ஜாலியா இருந்து பாருங்க பழகிட்டா ஒரு ஸ்கூல்ல அப்ப வந்து மாத்தும்போது என்ன ஆகு அவனுக்கு கோவம் வருது மேம்
அதுனாலதா அவுங்க போறதுக்கு பசங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு போறாங்க ப்ரெண்டஸ் எ ல்லா வுட்டுட்டு போறோ சில ஸ்டாப்ஸ் கூட விட்டு போறது கூட ஃபீல் பண்ணுவாங்க நல்லா ஸ்டாப் ஸ்லா வுட்டுட்டு போறமே அப்டின்னு நா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா இருக் து நா பண்ணி
எங்க வீட்லயு பொண்ணு நடந்துகிட்ருக்கு மேம் அதுதா பெரிய ப்ரச்சுன இப்போ ஏ ஸ்கூல் மாத்தனதுக்கு போக மாட்டேன்னு சண்ட போட்டுட்ருக்காங்க அந்த மாரி பசங்களுக்கு புரியுற துல்ல எதுக்காக பண்றாங்கன்னு எங்களுக்கு நா மார்க் வாங்குனா கெத்து உங்களுக்கு
ஆமா அப்டின் சொல்றது அவளுக் அ அ நம்மோ நமக் க்காக வாங்குறது மாிரி வாங்குறது
ப்ப தா கஷ்டப் போ சொல்றாங்க அப்புடின்
ஆமாங்க அப்டின்றது தெரியமாட்டேங்குது ஆமாங்க
ஏனா என்ன ஹாஸ்டல்க்கு போட்றாங்க என்ன விட்டுட்டு இவங்க மட்டு வீட்ல இருப் க்காங்க ஏ போட்றோன்றது புரியற்தில்ல
அது அவுங்களோ நல்லதுக்காக தா போட்றாங்கன்றது தெரியில அவுங்களுக்கு
ஆ அது போய் செட் ஆகுற வரைக்கு கொஞ்சொ கஷ் டந்தா மேம் எப்போ திரும்ப வந்துருவாங்கன்ற பயொ வேற
போய் இப்ப ஒரு மன்த்துல ஃப்ரெண்ட்ஸோட செட் டாய்ட்டாங்கன்னா அவ்ளோதா அப்டியே அவ்ங்க செட்லாயிருவாங்க அவுங்க நம்பளே கூப்ட்டாக் கூட வர மாட்டாங்க ஆமா அடுத்தட வரேமா அடுத்தட வரேமா அப்டின் சொல்லி
ம் செட்டாய்ட்டாங்கன்னா ப்ரச்சன இருக்காது செட் ஆகலனாதா கஷ்டோ
ஆமாங்க வந்துருவாங்க அதலா ஒன்னு ப்ரச்சன பிள்ளைங்களா அதெல்லா படிச்சு வந்துருவாங்
இப்ப இருக்குற பசங்க புரிஞ்சுப்பாங்கதா ஆனாலு ஒரு சிலர் அப்டி இருக்காங்கமா
ஒரு சில பசங்க அப்டிதா இருக்காங்க எல்லா பசங்களு ஒரே மாரி இருக்குறது இல்லல்ல
ஆமாம்
ஒவ்வொரு பசங்களு ஒவ்வொரு மாரி இருக்காங்க ஒரு நல்ல பசங்க ஸ்கூல் க்குன் போய்ட்டாலே வந்து பத்து ஆ வெரல் வேற வ ற மாரி இருக்கு அந்த மாரி